நேத்து நா ஒரு கடைக்கு போனேன் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல நம்ம ஊரு பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல ஒரு கட புதுசா ஒரு ஹோட்டல் பக்கத்துல தொறந்திருந்தாங்க அந்த கடையில எல்லாமே இருவ ரூபா தான் இருவ ரூபாய்க்கு பொட்டு எடுத்துக்கலாம் பொட்டு எடுத்து ஆ அ சென்ட் பாட்டில் பாஃக் சென்ட் எல்லாமே இருவரு ரூபா மட்டும் தான்
பரவாயில்லயே இந்த காலத்துல இப்டி ஒரு கடயா
ஆமா எங்க எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பொண்ணு வந்து எல்லாமே வாங்கிட்டு வந்து இருந்துச்சு பென்சில் பாக்ஸு ஆ வாட்டர் கேனு கீ செயின் செயின் அப்பறம் நெறய திங்ஸ் வாங்கிட்டு வந்துருச்சு அந்த பொண்ணு எல்லாமே இருவ ரூபா மட்டும்தான்
பரவாயில்லயே இந்த இங்க நம்ம நம்ம ஊர்ல இந்தந்த பஸ் ஸ்டாண்டுக்கு எதித்தாப்புல ஒரு கட ஒரு ஹோட்டல் பக்கத்துல இருக்கே ஓபன் பண்ணிருக்காங்களா அதுவா
ஆஹா சைடுல ஒரு ஹோட்டல் பக்கத்தில சைடு சைடு அந்த சலூன் பக்கத்தில ஆ ஒரு மொபைல் ஷாப் இப்ப இருக்க அது பக்கத்துல தெறந்திருக்காங்க நடுவுல
ஓ இந்த கடய சொல்லும் போதுதான் எனக்கு ஒரு நாவோம் வருது ஒரு சின்ன பிள்ளைல எல்லாம் வந்துட்டு எப்டி சொல்றதுன்னா சின்ன வயசுல வந்து எங்களுக்கு அப்ப ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கும் இந்த மாதிரி கடைக்கு போய் வாங்குறத எல்லாம் வந்து ஏன்னா இப்ப வந்து ஆன்லைன் வந்துருச்சு அது வந்துருச்சு இது வந்து ஆனா அப்பெலாம் எப்பயாது நாலா வந்து பொம்ம வேணும் அப்டின்னா அந்த கோயில் திருவிழாக்கு பொருள்காட்சிக்கு அப்ப மட்டும் தான் வாங்கி தருவாங்க எல்லா நேரமுலாம் பொம்ம வாங்கி தரமாட்டாங்க அந்த மாதிரிதான் இருக்குமா அப்போ வந்து கோவில்பட்டியில ஒரு தடவ வந்து போட்டிருந்தாங்க ஒரு ஒரு எத்த எடுத்தாலும் இப்ப வந்து பதினஞ்சு ரூபா எத எடுத்தாலும் பதினஞ்சு ரூபா எவ்ளோ பொருள் தெரியுமா அப்ப எங்களுக்கு வந்து ஒரு தாத்தா உனக்கு அவங்கள தெரி்ஞ்சுருக்கும் நீ பாத்திருப்ப ஆனா அவங்க கூட நீ பேசிருக்க மாட்டேன் ஏன்னா அவ நீ ரொம்ப சின்ன பிள்ளயா இருக்கும் போதே அவங்க தவறிட்டாங்க அந்த தாத்தா என்ன பண்ணுவாங்கன்னா நாங்க அங்கே போனாலே போதும் நாங்க அங்க போனாலே அத வாங்கிக்கோ இந்தாபுல இத வாங்கிக்கோ இந்தாபுல அத வாங்கிக்கோ அப்டின்னு சொல்லிட்டு ஏதாவது வாங்கி குடுத்துட்டே இருப்பாங்க அப்போ அவங்க வீட்டு கிட்ட எங்கன்னா அவங்க வீட்டுல இருந்து ஒரு அஞ்சாறு அவங்க வீட்டு ரொம்ப மெயினான ஏரியால இருக்குல்ல அதனால அவங்க வீட்ல இருந்து ஒரு அஞ்சாது அஞ்சாது பில்டிங்ல வந்து து ஒரு கட போட்ருந்தாங்க அப்போ சேரி வாங் கட போட்ருக்காங்க எந்த பொருள் எடுத்தாலு பதுனஞ்சு அப்பதா அது வந்து புதுசா வர ஆரம்மிச்சுருச்சு இந்த பொருள் எடுத்தாலு பத்து ருபா பொருள் பத்துரு அப்ப அது வந்து ஃபேமஸ் ஆகுல்ல என்னது பத்துருபாய்க்கா பத்து ருபாயா எது எடுத்தாலுமா அப்டி சொல்லி மக்கள் போவாங்க அதுனா அது அப்பதா ஆரம்பிச்ச புதுசா அப்போ நாங்க அங்க போறோம் அவ்ளோ பொருள் இருந்தது அப்ப அந்த தாத்தா என்ன பண்ணாங்கன்னா ஆளுக்கு நூருபாயோ என்னமோ குடுத்தாங்க அப்ப நூருவான்றது இப்ப ஒரு ஐநூருவா மாரின்னு வச்சுக்கோய அவ்ளோ அவ்ளோ காச குடுத்தாங்க அப்ப பத்துருவா பத்துருபா நாங்க அவ்ளோ தட்டுக்கிட்டு எல்லா இன்னும் இன்னுமே எங்க சித்தி வீட்ல அந்த தட்டு இருக்கு அங்க வாங்குன அந்த தட்டு தட்டு ஹேண்ட்பேகு குட்டி குட்டி ஹேண்ட்பே குல்லா பத்துருபா பதினஞ்சு ருவான் சொல்லி அதெல்லா பொருக்கிட்டு வந்தொ அப்புறொ அவுங்களோட பொண்ணு ஒருத்தவ்ங்க இருக்காங்க அவங்க என்ன பண்ணாங்க அவுங்களுக்கு வேல கெடச்சிச்சு அப்டின் சொல்லிட்டு எ வாங்க உங்ககளுக்கு என்ன வேணுனு கேட் ப்ப எங்களுக்கு வந்து அந்த பத்துருவா பொருள் வாங்குறது மேலதா ஒரு ஆச இருந்தது ஒன்னே எங்களுக்கு எதுவு சாப்பாடுலா எது து வேண்டா எங்களுக்கு அந்த பத்துருவா பொருள் கூட்டு போய் நெறைய வாங்கி குடுங்க அப்டின ஏ இத போய் கேப்பீங்ளா நீங்க ஆமா எங்களுக்கு அத பாத்தா ஆசையா இருக்கு அப்புடி சொன்னமா செரி வாங்க அப்டி சொல்லிட்டு அந்த கடைல போய் என்ன வேண்மோ எடுங்க என்ன வேணுமோ எடுங்க நாங்க திரும்ப அந்த அவுங்க வீட்லருந்து ஊருக்கு வரும் போது ஆளுக்கு ஒரு ஒரு பெரிய பெரிய மூட்ட நெறைய தூக்கிட்டு வந்தோ இன்னு எனக்கு அந்த கடல்லா இன்னு நாவோ இருக்கு
இப்பயு அந்த கட அங்கதா இருக்கா
சும்மா அப்ப போட்ருந்தாங்க
ஓ இந்த மாரி சுருவா ஸ்ட்ரீட் ஸ்டால் சொல்ட்டு
ஆ அந்த மாரி ஒரு மண்டபத்துக்குள்ள போட்ருந்தாங்க எந்த பொருள் எடுத்தாலும் பத்து பதினஞ்சு ருபா அப்டின் சொல்லி எனக்கு இன்னு அந்த ஒரு சில விஷ்ய சின்ன வயசுலந்தலா நாவொ இருக்காது ஆனா ஒரு சில விஷ்யங்கள் மட்டு மறக்கவே முடியாது உம் உங்களுக்கு இந்த மாரி எதாவ்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக் க்கா அந்த மாரி ஒரு அனு
நா எங்யுமே போனதில்ல எங்க இங்க யாரா வந்தாங்கா இங்கதா எங்க ஊர்லயே நாங்க போய்க்குவோ எங்யாவது எங்க அக்காங்கல்லாம் போனவாட்டி வந்து ருந்தாங்க போன வாட்டி வந்திருந்தப்போ எங்கள நெறைய எடத்துக்கு கூட்டு போனாங்க அப்போதா எங்க அக்காக்கு ப மொத அக் அக்காக்கு வேல கெட்ச்சிச்சா அவுங்க எங்கள ஹோட்டல் கூட்டு போனாங்க மொத நாள் கோயிலுக்கு போம்போது ஹோட்டல்க்கு போனோ அடுத்த நாள் ஹோட்டலுக்கு போனோ நாங்க எப்பய்மே சாப்டுட்டே இருப்போமா அனால எங்கள எங்கள எப்பய்மே ஹோட்டலுக்தா கூட்டு போவாங்க எங்க அக்கா யாரா வந்தாங்கனா
நமக்கு சோறுதா முக்கியொனு அவுங்களுக்கே தெரிஞ்சிருச்சு
உ உம்
உம் அதுவு சரிதா நானு எப்பப்பாரு வீட்ல சாப்பாடுதா கேப்பே நா கிச்சன்ல என்னோட கிச்சன்ல அப்டி சொல்லுவே அப்புறொ வந்து அ எப்ப பாரு எதாது வேணமான்னு கேட்டா பர்த்டேக்குல்லா வந்து முன்னாடி எதாது கிஃப்ட் வாங்கி தரணு அப்டி இப்டின் சொல்ட்டு சொல்லுவோ ஆனா இப்பல்லா வந்து பர்த்டேனு சொன்னாலே எனக் கு ஒரு நாள் ஃபுல்லா சமைக்கவே தோணாது கிச்சன் பக்கமே போ தேவல அப்டின் சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு நாள் ஃபுல்லா செரிவா உன்னை வெளிய வாங்கி தரே அப்டி சொல்லிட்டு காலைல சாப்பாடு மத்தியான சாப்பாடு நைட்டு சாப்பாடல்லா நைட்டு மூண் நேரமு வெளிய கிச்சன்குள்ள ஒரு பால் காச்ச பால் கூட போட மாட் ட்டே அன்னக் காஃபி கூட போட மாட்டே அது கூட பண்ணமாட்டெ கிச்சன்குள்ள போவே மாட்டே எனக்கு அதுவே ஒரு பெரிய பர்த்டே கிஃப்ட் எனக்கு பர்த்டே கிஃப்ட்லா தனியா எது வேணா அப்புடின்ற மாரி இருக்கும் உம்
கும் கிச்சன்க்குள்ளயே போலனா
ஆ மொத நாளே எல்லா பாத்திரத்தையு வெலக்கி கிச்சன அப்டே க்ளீனா ஆக்கிருவே அப்புறம் ம அடுத்த நாள் அது பக்கமே போமாட்டே கால்ல எந்திரிச்சோன காஃபி கூட போட மாட்டே அதே கெளம்பி எங்கடா போலா எந்த கடையெல்லா தேடி போலா அப்டின்னு இருக்கு
நீங்க ரேஸ்கோஸ் போவீங்கல்ல
ஆ அங்க அடிக்கடி போவோ அங்க நா சொன்னே தெரியுமா உங்கிட்ட நெறைய கட போட்ருக்காங்கன் சொல்லி இதெல்லா அதெல்லாத்தையு இப்ப வந்து கவர்மெண்ட் லெந்து எடுக்க சொல் டாங்கலாம் போடக்கூடாது அது வந்து அது ஒரு ரொம்ப பணக்காரங்க இருக்கிற இடம் சேரியா ரொம்ப வசதியா இரு பாங்க தெரியுமா அங்க ஒரு வீடே வாங்கனா ரொம்ப காஸ்ட் ட்லி ரொம்ப காஸ்லி கோயம்புத்தூரோட ஒரு சென்டரு சொல்லலாம் அந்த மாரிய அது அதனால வந்து அவங்க என்ன சொன்னாங்க என்ன பண்றாங்கன்னா அந்த இடம் வந்து ஒரு அழகா வடிமறைச்சிருப்பாங்க ஒரு சுத்தி நடந்து வந்து ஒரு செடி கொடி குல்ல ஒரு அலா அழகான ஒரு அமைதியான ஒரு இடமா வந்து அதை உருவாக்கிருந்தாங்க அதோட அங்க இருக்க வீடுகள்ல்லாம் பெரிய பெரிய வீடு பணக்காரங்க பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ஸ் ஒரு அபார்ட்மெண்ட்ஸ்லாம் ஒரு ஒரு வாடகைக்கு இருந்தா கூட ஒரு லட்சம் ரூபா ஒன்றரை லட்சம் ரூபா வேல உள்ள ஒரு அபார்ட்மென்ட்ஸ் வாடகைக் க்கு ஒரு மாசத்துக்கு அந்த அளவுக்கு வெல போட் அந்த இடத் துல போய் கச்ச மூச்சா கச்ச மூச்சா இவங்கெல்லாம் கடையா வரிசையா போட்டுட்டு ஆளுங்களாம் நடக்க செய்ய கச கச நைட் பன்னெண்டு மணி வரைக்கும் சாயந்திரம் நாலு மணிக்கெல்லாம் ஆற வச்சி இந்த மாதிரி பண்றது அவங்க ரொம்ப பிரச்சனையா இருந்துருக்கு அப்போ ஃபர்ஸ்ட் சொல்லும் போது எங்களுக்கும் கோவமதா இருந்தது அது என்ன அவங்க வீட்டுக்குள்ளற அங்க இருக்கா போறங்க ரோட்ல இவங்க கடை போட்டு இருக்காங்க இருக்க போறாங்க ரோட்ல கடை எங்க போடுறதுக்கு என்ன செய்யப் போகுது ஆனா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் நடக்குது எல்லாமே கஷ்டம் ஆச்சு முன்னாடி எல்லாம் முதல்ல வந்து நடக்கிறதுக்கு மட்டும் தான் மக்கள் யூஸ் பண்ணாங்க இப்ப பார்த்தா அது புல்லா வரிசையா ஏதோ பொருட்காட்சி மாதிரி வரிசையா சாப்பாடு கடை முத வந்து சூப் மட்டும் தான் இருக்கும் சூப்பு சுண்டலு இப்ப பார்த்தா இல்லாத ஐட்டமே இல்லை ஒரு ப்ரோவ்னி வைக்கிறாங்க பூந்தெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கார் விக்காரம்மி குட்டி குட்டி கார் விக்க ஆரம்பிச்சாங்க அப்புறம் பார்த்திங்கன டிரஸ் வைக்க ஆரம்பிச்சாங்கா ஆனால ஆமா ஒரு ஒருத்த மித்தவாங்களா ஒரு ஒரு கடைக்காரங்க வந்து ஒரு பெரிய ஸ்டா் மாதிரி அங்க நிப்பாட்டி அதுல வந்து தொங்க விட்டு இருக்காங்க நம்ம பெரிய ஸ்டா அது ஒரு பத்து பத்து சட்டை தொங்க விட்டுருக்காங்க ஒரு பத்து டாப்பு அதுல நாங்க கேடக்குறோம் அப்படின்னா அந்த இது நம்மளோட சைஸை வந்து அவங்க வண்டியில இருந்து எடுத்துட்டு கார்ல இருந்து எடுத்துட்டு வந்து தராங்க
ஓ இவ்ளவு கூட டெவலப் ஆயிருக்கு
ஆஹ் அந்த அளவுக்கு அவங்க டெவலப் பண்ணி வச்சிருந்தாங்க ஆனா அதெல்லாம் இப்ப வந்து எடுக்க சொல்லிட்டாங்க
இப்ப அவன் வேற இடத்துக்கு போயி
வேற இடத்துக்கு போக முடியாதுல ஏன்னா அவங்களுக்கு வேற எங்கயும் இந்த அளவுக்கு ஓடாது நானும் என்னோட நாத்தனாரும் போனோம் அங்க போடுறதுக்க ஆனா எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா அப்பதான் வந்து எனக்கு வந்து ஒரு ஒருத்தவங்கிட்ட நம்ம போய் வேல கேட்டுட்டு வேணும் அப்படி சொல்லிட்டு போகும் ருா தெரியும நாம்ம எல்லாருமே யூஸ்வால கேரள்ஸ்மே பண்றதுதான் அப்போ நானும் வந்து நாத்தனாரு ரெண்டு பேரும் சேர்ந்து டேஸ்கோஸ்லா நாம்ம ஏதாவது கட போடலாம் அப்ப சொல்லிட்டு நாங்க அவதான் பண்ணலாம் ஆ கூட போனேன் அப்போ வந்து கம்மல் அதெல்லாம் வச்சிருந்தாலா அப்போ ஒரு ஒரு சிலர்னா நாங்க அப்படி யாராவது வாங்க வரமாட்டாங்களா யாராவது வாங்க வரமாட்டாங்களா அப்படி பாத்துட்டு இருப்போம் அப்ப கரெக்டா ஒரு ரெண்டு பேர் வருவாங்க வந்து பார்த்துட்டு உம் வேண்டாம் அப்படி சொல்லிட்டு போவாங்க இல்லன்னா யாராவது வரும்போது ஆஹ் அப்பதான் வந்து எனக்கு புரிஞ்சுது நம்மல்லாம் முன்னாடி வந்து கடைக்கு போ நம்மளே என்ன பண்ணுவ கடைக்குள்ள போயிட்டு பாத் இருக்கற மாரி பாப்போ அப்படியே வந்துருவோ. ஆனா அந்த எடத்துல இருந்து பாத்தான். தெரியுது நம்ம அப்போ எங்களுக்கு வந்து. யோ வாங்கின்னு வாங்கின்னு வாங்கின்னு வாங்கின்னு அப்படின்னு நினைப்ப ஆனா வாங்க மாட்டாங்க. அதெல்லா வந்து ரொம்ப ஹேட் ஆகு அப்பதா நினைச்ச இனிமேல்லா. நா எ ஹஸ். துன்னா நெறையா நாள் ஒரு இன்னிக்கு ஒரு ஹஸ்பெண்ட் அண்ட் வைஃப் ஒரு ரெண்டு பேரு வந்தாங்க. அப்ப அந்த ஹஸ்பெண்ட் சொன்னாங்க இங். தருமோ கிளிப் எல்லா நல்ல நல்ல டிசைனா இருக்கு வாங்கு அப்படின்னு இப்படி எட்டி பாத்துட்டு வேணா என்கிட்ட நெறைய இருக்கு அப்படினு சொல்லிட்டு போயிட்டாங்க அதேதா நானும் பண்ணுவ வேண். ணா வேணா அப்படி சொல்லு. இப்போ வந்து ச்ச அந்த பைய. சொல்றா அந்த புள்ள வாங்கன்னா என்ன அப்படி. ஹே அப்படி தோணுச்சு.
அப்படிதா நீங்களும் பண்ணுவீங். ங்களா.
ஆமா நானு அப்படிதா பண்ணுவ.
ஓஓ.
வேணு வாங்கிக்கோ வாங்கிப்போ பாங்க ஆனா பல தடவ யோசிப்பாங்க வாங்கணுமா கண்டிப்பா வாங்கணுமா என்ன அப்படி எல்லா யோசிச்சுட்டு வேண்டான்ட்டு போய்ருவ.
ஓ இங்க ஒரு கட இருந்துக்கோ. நம்ம ஊர்லேயே பெரிய ஆஹ கிளிப் அந்த மாரி கடனா நா அங்க மட்டுந்தா போவ. நம்ம அந்த ஒருஸ். ஸ்டால் பக்கத்துல ஏய்த்தாப்ல ஒரு கட இருக்கு பூஜா ஸ்டாலன்னு சொல்லிட்டு அது கட அந்த கடைக்கு ஏய்த்தாப்ல. ஆஹ பெரிய கடையா இல்லாமா. குட்டி கடையா இல்லாம கொஞ்சோ பெரிய ஹால் வச்சு எல்லா இதுமே வச்சிருப்பாங்க. ஆனா கொஞ்சோ வெல கூட இருக். கும் அந்த இடத்துல.
ஆனா கொஞ்சோ ம்ச் அதாவது நீங்க சொல்ற மாரி இந்த ஒண்ணு பதினெஞ்சு ரூபானா இன்னொன்னு வந்து நாப்பத்தஞ்சு.
ஆஹ அந்த மாரி இருக்கு. குட்டி கம்மலாதா இருக்கு ஆனா நா. முப்பது ரூபா எழுவது ரூவா எல்லா போட்டுருப்பாங்க. பொட்டு அட்ட கூட பொட்டு அட்ட. கூட பத்து ரூவாதா வெளிய ஆனா அங்க இருவரூவா.
ஓ அவ்வளோ வித்தியாசமா.
ஆஹா. என்ன பண்ண முடியும் வீடு பக்கத் துல இருக்கனால அங்கயே. போய் வாங்குறோ வேற கடைக்கு. போ முடியல
நம்ம ஊர்ல நிஜமாவே எல்லாமே வில ஜாஸ்தி தான் மத்த ஊரை கம்பேர் அதாவது பெரிய ஊருங்கள கம்பேர் பண்ணும் போது
உம் ஒரு சின்ன ஊரா இருக்கவும் ஒரு கடை வச்சுட்டு அந்த ஒரு கடையிலயே வாங்க வேண்டியிருக்கு
ஆஹ் நாங்க அதனாலதான் நான் எப்பயுமே சாத்தூர்ல வில கேட்டா ரொம்ப ஆச்சிரியமா இருக்கும் என்னடா இத்தூண்ட வச்சுட்டு இவ்வளோ காசு சொல்றாங்க அப்படின்ட்டு இருக்கும்
உம்
உம் அதனாலதான் வந்து நானுமே சில நேரம் வந்து வெளியூருங்கல போய் வாங்கிருது அங்க அவ்வளோவா வாங்கறதே கிடையாது வெல ஜாஸ்தியா இருக்கனால செரி நம்ம ஊர்லதான் இப்படி இருக்கு ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி அந்த ஒரு கடைதான் இருக்கும் அந்த கடையில தான் வாங்கினா வாங்கணும் வேற கடையில வாங்க முடியாது அப்படின்னும் போது கஷ்டம் தானே அதனால நான் வந்து ஆஹ வேற கடைகள்ல வெளியூர்ல போய் வாங்கிடுறது உம் சேரி உங்கிட்ட ஆமா உன்கிட்ட பேசுனதுல டைம் ஓடிடுச்சு சரி அப்புறமா பேசலாம்
ஓகே பாய்